சொல்லு ஹலோ
ஆ கேக்குதுங்களா
கேக்கிந்துங்க சொல்லுங்க
ம் என்ன டாபிக் எடுத் பேஸ்லாம்
ம்
உங்க வாய்ஸ் கேக்கலங்க இது என்ன டாபிக்ல பேசலான் கேட்ட
ம் உங்ளுக்கு எங்க போறது ரொம்ப படிக்கு
எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறது தாங்க புடிக்கு
போவீங்ளா
அ க எங்க போனாலு ஒரு நாள் வந்துருணு இல்லன்னா மூணு நாள் வந்துருணு
ம்
அவ்ளதாங்க மத்தபடிலா
போக விட மாட்டாங்ளா உங்ள
மத்தவங்க முன்னாடி போபோன் சொல்லுவாங்க போனா எப்போ வரன் கேபாங்க அதனால ஏனா நா போ மாட்ட பாதி இப்போ பிரெகனன்சியா பிரெகனன்சி டைம்ல ஸ்டாட் ஆகும்போது ஏ ஹஸ்பண்ட் சொன்னாரு ஒரு மாச அங்க இரு ஒரு மாச இங்க இருனு
ம்
நா அங்கு எல்லா பொண்ணுகளு அம்மா வீட்லதா அதிகமா இருப்பாங்க நா மட் ட்டுதா மாமியார் வீட்ல அதிகமா இருக்க
ஐய நானு தாங்க நீங்க வேற ஏங்க நா வந்து கல் கல்யானோ பிரெக்னன்சி வரிக்கு நா இங்க இங்க இருந்த என்ன போக விடல
ம்
பிரெக்னன்சி கல் கொழந்த பொறந்த ஒனே புறந்து முடிச்சுட்டு நா அடிக்கடி அம் அ மாமியார் வீட்டுக்கு நா வரமாட்ட ஆ அம்மா வீட்லயேதா இரு கொழந்த பொறந்துதா கொழந்த பொறக்குற வரைக்கு இங்கதா இருக்றேங்க நா ஹாஸ்பிட்டல்கு மட்டுந்தா போவே த தெரியுமா ம் அம்மா வீட்டுக்கு ஏன்னா நா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுந்தா எனக் கொண்டு போய் விடுவாங்க டூ டேஸ்ல அவ்ளோதா இங்க வந்துருவே ஹாஸ்பிட்டலுக்கு போவே இங்கெ இங்க வந்துருவே அவ்ளோதா அப் அப்றொ கொழந்த பொறந்துதா வந்து ரொம்ப அடிக்கடி ஸ்டே பண்ற மாரி இருந்துச்சு அதுக்கப்றொம் கல்யாணொனா போயிடுவோ இங்கெருந்து என் கொழந்தக்கி ஒடம்பு செர்லனா போயிடுவோ யாராச்சு டெத் ஆயிட்டாங்கனா அங்க போய்டுவோ யாராச்சு ஊர்க்கு போயிட்டாங்கன்னா அங்க போயிடுவோ நட ஏதாச்சு ரீசன் ஒரு ரீசன்காக தா போவேனே தவர ஒரு ஃபோர் டேஸ் ஸ்டே பண்றே ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்றே அந்த மாரில்லா நிம்மதியா போனதில்ல அது இல்லாம நா ஏ எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா பக்கத்துல இங்க அங்க எல்லா நெறிய சின்ன மாமியார் பெரிய மாமியார்லா இருக்காங்கல்ல
ம்
அங் அங்க போலனாலு கேப்பாங்க
ம்
ம் சோ அங்கெயு போய் அட்னன்ஸ் போட்டுட்டு அதெல்லா பண்ணுவோ
இங்க அது கூட இல்லங்க எனக்கு சாக்கு கூட இல்லங்க அங்க போக
ம்
மந்த்லி ஒன்ஸ் கூட்டு போவாங்க
ம்
கூட்டு போய்ட்டு ரெண்டு நாள் மூனு நாள் இருந்துட்டு வானு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க அந்த ரெண்டு நாள் மூனு நாள்ல கூட ஏ ஹஸ்பண்ட் வந்து அப்பதா அம்மா வீட்ல இர்க்கும் போதுதா அவருக்கு வெளிய போணு பொண்டாட்டிய பாக்கணுன் ஞாபகோல்லா வரு கரெட்டா அம்மா வீட்டுல இருக்கு போது வந்து வா வெளிய போலான்னு சொல்லுவாரு
ம்
அவர் கூட வெளிய போறதுலே ரெண்டு நாள் போய்டுவோ இல்லனா கரெக்டா அம்மா வீட்டுக்கு போகும்போதுதா என்ன பண்ணுவாங்க யாராவ்து வந்துரு காங்க வீட்டுக்கு அப்டின்னு சொல்லி கூட்டு இவுங்க வந்துருக்காங்க அவுங்க வந்துருக்காங்க இவங்க கூப்புட்றாங்க அவுங்க கூப்புட்றாங்க இல்லையே கரெக்டா நா ஃபஸ்ட்டுல்லா கல்யாணத்க்கு முன்னாடில்லா செம்ம கடுப்பாகு ஏ தெரியுமா நா கரெக்டா அம்மா வீட்டுக்கு போவே அப்பதா எவனாது மண்டைய போடுவா கரெக்டா அம்மா வீட்டுக் போவே எவனாது செத்து போய்ருவா இல்லன்னா எவனாது ஹாஸ்பிட்டல்ல இருப்பா அய்யோயோ ஏன்டா போறன்னாய்டு எனக்கு
ஆ
ம் இப்பொல்லா வந்து அம்மா வீட்டுக்கு கரெக்டா போவே எ மாமியார்க்கு ஏதாவ்து ஆயிடுது கால்ல எதாவது போட்டுப்பாங்க இல்னா எங்கேயாது காலக்குள்ள போய் விட்டுட்டு வந்துருவாங்க இல்லனா கைய ஒடச்சுப்பாங்க இல்லனா ஜொரோ வந்துரு நா வீட்ல இருக்குற வரைக்கு எதுவுமே ஆகாது எங்க அம்மா க்குன் தெரிஞ்சா ஒரு நாளைக்கி வலி எல்லாமே வந்துரு
ம் உங்க வாய்ஸ் ரொம்ப உள்ள கேக்குது
இப்ப கேக்குதுங்களா
ஆ சொல்லுங்க
ம் அதனால போறதே ரொம்ப கம்மிங்க எப்பையாவ்து போவே போனாலு போஃர் டேஸ் அதுக்கு மேல இருக்க மாட்டே
ம்
எனக்கே பழகி போயிருச்சு
ஸ்னு
ம்கூம் இப்போ ப்ரெக்னென்சியோட ஃபோர்து மந்த்ல என் ஹஸ்பண்ட் சொன்னாரு நீ போயிட்டு ஒன் மந்த் இருந்துட்டுவா நா கூப்டவு மாட்டே நீ வராத அப்டின்
எப்போ என் எப் ப்ரெக்னன்சி
ஃபோர்த்து மந்துல
ஆ ஆ
ஏன்னா அவுங்க வீட்டுல வந்து கல்யாணோ இருந்துச்சு ஃபுல்லா நீ ஸ்ட்ரெஸ் ஆயிருப்ப நறைய இது ஆயிருக்கூ அதனால நீ அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா நா கூப்டவே மாட்டே ஒரு மாசோ அங்கேயே இரு அப்டின்னு சொன்னாங்க
அ அ
மாஸ்துக்கு தேவையான போய் பத்துனாள்ளயே திரும்பி வா திரும்பி வானா நா என்னா பண்ணுவ
ம்
கரெக்டா ஒன் வீக் ஒன் வீக் கழிச்சு வந்துறே வந்துறே நா ஒரு வாரோ இருந்துட்டு வாயே வாயேன்னாரு சேரி ன்னா பண்றது அப்டின்ட்டு நானு வந்ட்டே
ம் ம்
ம் ஆ
கூப்ட்டாலு வராம இருக்க முடி முடியரதுல்ல
ஆமா அவுங்க அவுங்க கூப்ட்டா அவுங்க கூப்பறது ஒரு மாரி கூப்டுவாங்க அப்டியே
பாசம் பொங்கூ அப்பதா
இந்த மாதிரி கூப்டுவாங்ங மத்த டைம் எல்லா கண்டுக்வு மாட்டாங்க பக்கத்து
ம்
அம்மாவ கூப்டம்போது மட்டு நீ வாயே நீ இல்லாம இருக்க முடியில தூக்கோ வர்ல சொரிய முடியலன் சொல்வாங்ங
ஆ
வேப்பி விடி எங்க அம்மா வீட்ல போக ஸ்டே பண்ண விடல இல்ல எதுக்கு போற எதுக்கு போற இனிமேதா கல் ஃபஸ்ட் எல்லா என்னோட நாத்துனார் கொழந்தனாரோட கல்யாணொ வந்துச்சு அப்போலா நல்லா ஸ்டே பண்ணுவோ இப்போ வந்து அதெல்லா ஒண்ணு இல்ல ஏதாச்சு காரியோ இருந்தாதா ஸ்டே பண்ணுவோ இப்ப எதுமே இல்ல நீ ஏ போற நீ அப்டின் சொல்லிட்டு போகவே விட்றது இல்ல
ம்
ம்
எனக்கு அ அப்டி கூட இல்லைங்க எல்லாருமே எ மாமியார்ல வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க
பங்க்ஷன் நடந்தாலு இங்கதா நா ஸ்டே பண்ணணு எ வீட்டுலதா இருக்கணு இல்லைனாலு நா இங்கதா இருக்கணு எங்க அம்மா வீட்டுல எந்த பங்கஷ னு கிடையாது இப்போதைக்கி அங்க போய் ஸ்டே பண்ணலான்னு பாத்தா
ம்
ம் இங்க இங்கே தனியாவே
பங்க்ஷன் எல்லா எதுவுமே இல்லையா உங்க அம்மா வீட் சைடு
எல்லாருக்கு கல்யாணோ ஆயிடுச்சுங்க இப்ப யாருமே இல்ல இப்போ எ தங்க ச்சிக்கு மட்டும்தா கல்யாணோ ஆகு அவ இப்பதா படிக்கிறா காலேஜு இன்னு ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ ஆகு அத கல்யாணோ பண்ணே
ம்
அதனால எந்த பஃங்க்ஷனு இல்ல அதனால போறது இல்ல
ம்
இங்க இருந்தா அங்க இருந்தா எப்ப தெரியுமா அம்மா வீட்டுக்கு போனா நல்லா ரெஸ்ட்டெடுத்துட்டு வருவே எந்த வேலையு பாக்க மாட்டே நா போய் படுப்பே சாப்பிடுவே டிவி பாப்
ம் ம் அ அ
அங்க ஒரு வாரோ எடுத்த ரெஸ்ட் ஒரு நாள்லயே பெண்டே கழட்டிவாயிங்க
ம் எ எங்க ம் எ எங்க வீட்டு சைடு ஒரு கல்யாணோ இருக்குங்க அடுத்த மாசோ ஆகஸ்ட் அடுத்த மாசந்தா இல்ல ஆகஸ்ட் ரெண்டாந் தேதி எ மாமா பொண்ணுக்கு அது வந்து ஒரு ஹல்தி இல்ல தேற்கற்சம்னு சொல்லுவாங்க அ து இல்ல எதுவுமே இல்லாத ஒரு பிளைன் ஒரே நாள் கல்யாணோ சோ அதுக் கு எவ்ளோ அவளோ எக்ஸைட்மெண்ட் எல்லா எதுவுமே இல்ல ஏன்னா ஒரு கல்யாணோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஆர் டூ ஆர் த்ரீ டேஸ் ஆச்சு வெக்கணுல
ஆமா
அவ்ங்க வந்தேய் ஆ
ஓரே நாள்ல முடியுதா இது
ஆ ஒரு மாரியா இருக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோ அட்லீஸ்ட் ஒரு வீட்ல மெகந்தியாச்சு வெய்ங்கன்னு சொல்லியிருந்தோ என்ன பண்ணஒ போறாங்ளோ தெர்ல யாருமே தூரமா வேணா ரொம்ப கிட்டக்க சொ ந்தங்கள வச்சு ஃபேமிலிஸ வச்சு ஒரு மெகந்தி பங்ஷனாச்சு வெக்கலானு சொல்லிருந்தே செரியா என்ன பண்ணப் போறாங்கன்னு தெரியல எப்டியு வெக்கமாட்டாங்க அவங்க சொல்ற பேச்சு கேக்க மாட்டாங்க அவங்க அந்த ஃபேமிலியே
ம்
ஒரே நிமிஷ வீக்கு
செரி செரி
செரினு சொல்லிட்டு இப்போ ஒரே நாள் கல்யாணந் தா அதுல அதுக்கு அவ்வள எக்ஸைட்மெண்ட்லா இல்ல அதும் சண்டே கல்யாணனால ஆ நா சாட்டர்டே கெளம்பிடுவே அம்மா வீட்டுக்கு கெளம்பிட்டு டேய் எல்லாரையு கூப்டுவோ எங்க பிள்ள அத்த சின்னத்த ஆக்சுவலி நாங்க இன்விடேஷன் வைக்க நா எங்க அம்மா போலான்னு இருக்கோ ஐடியா பண்ணிருக்கோ மாமா பொண்ணுக்கு இனி ஆமா எங்க பெரிய அத்தைக்கு சின்ன அத்தைக்கு அதுக்கப்றோ மாமாக்கு
ம்
ம் இன்விடேஷன் வெக்கலா நா எங்க அம்மா போலான் முடிவு பண்ணிருக்கோ
ம்
எப் அதா அதாதா பாக்கணு ஃப்ர்ஸ்ட் கைல வரணு இன்வி டேஷன் இனி கைல இன்விடேஷன் வரல அது ஒரு வேல அதா அதுக்கு நம் வண்ணாரப்பேட்ட போகுற மாரி இருக்கு நம் பேசிருக்கோ அவ்ளதா இதோட ஏ தம்பிக்கு தாங்க என் ஏ தம்பியோட கல்யாணந்தா ஆர வாரமா இருக்காங்க என்னோட வீட்ல எல்லாமே பாக்கலா ஃபர்ஸ்ட் பொண்ணு கெடைக்கட்டனுதா இருக்காங்க
ம்
பிளான்லா போட்டுட்டாங்க ஆனா பொண்ணு கெடைக்கல
ஓகே ஓகே செரிங்க டைம் ஆயிருச்சி அப்பன்னா ம் ம் ம்